வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே உங்களுக்கு எப்டி போச்சு இன்னைக்கு
நல்லாப் போச்சு நாளு
செரி செரி உங்களுக்கு தோழிகள்லா நெறைய இருக்காங்களா
ம் நெறைய இருக்காங்க பள்ளி கல்லூரி விட பள்ளி தோழிகள் நெறைய இருக்காங்க
அவுங்க கூடெல்லா பேசிட்ருக்கீங்களா இன்னமு
இன்னு பேசிட்ருக்கே இப்ப கூட ஒரு எல்லாரு மீட்பு மாரி வைக்கலா அப்டின்னு நெனச்சோ ம் அப்பறோ முடியல முடியல ம் அது எப்பவுமே ஒரு திட்டோ தீட்னா நடக்காதுல்ல ம் ஆமா கண்டிப்பா
தோழிகள்ல பாத்து பேசுனா கொஞ்சோ ஆறுதலா இரு க்கு அவுங்கள பார்க்க அந்தப் கல்லூரி நாட்களப் பத்தி பேசுது பள்ளி நாட்களப் பத்திப் பேசுது அத திருப்பி நம்ம எடுத்துட்டு வரதுல ரொம்ப ஆர்வமா இருக்கோ கல்லூரி வந்துப் பாத்திங்ன்னா வேற வேற ஊர்லந்து வந்து படிச்சதுனாலப் பெருசா இல்ல நெருக்கம் இல்ல உம் பள்ளிப் பாத்தீங்கனா ஒரே
ஊர்ல இருந்ததுனால நல்ல நெருக்கும் அதே ஊர்லதா இன்னுமே இருக்காங்க நிறையா பேரு
பரவால்ல நீங்க மட்டும் வேற ஊருக்கு வந்துட்டீங்க திருமணமானதுக்கு அப்புறம் நானு ரெண்டு மூணு பேரும் வந்திருக்கோ பரவால்ல பரவால்ல உங்களுக்கு எப்படி தோழி உங்களுக்கு அனுபவம் எப்படி நா இங்கேயே படிச்சது எல்லாமே இங்கேயே இருக்கனால எனக் கும் ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க கல்லூரியில கம்மியாதா இருக்காங்க பள்ளி தோழிகள் நிறையா பேரு இருக்காங்க எல்லாரும் பேசுவாங்க மே நம்ம பேசுறும் போது பேசுவாங்க வைப்பாங்க சந்திப்பு அந்த மாரி எதுவும் போனதுல மத்தபடி பேசிருக்கோம் அது போக வேற யாருக் இல்ல நேரம் இல்ல எல்லாரும் வெளிநாட்லேயே இருக்கறனால நம்பளால ஆ சந்திப்பா அவ்வளவா வர்றது இல்ல நமக்கு சந்திப்புக்கு வாய்ப்பே கிடைக்கறதில்ல பேசுறதே நம்ம நேரம் ஒதுக் க்க வேண்டியதா இருக்கு அந்த மாரி எல்லாரும் ரொம்ப பரபரப்பா ஓடீ கொண்டு இருக்காங்க
உங்க தோழிகள் யாராவ மருத்துவர் கலெக்டர் யாரா இருக்காங்கனா
இல்ல அந்த மாரி யாரும் இல்ல அந்த மாரி யா
ஆ என்னுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஐ ஏ எஸ்ஸா இருக்காங்க
பரவால்ல நம்ம ஊர்ல இல்ல நார்த் லா ஒரு இடதுல இருக்காங்க பரவால்ல பரவால்ல சந்தோசம் இப்போ பாத்தீங்க மூணு பேரு மருத்துவராக பரவல்ல தொடர்புல இருக்கீங்ளா
ஆ இருக்கோம் கண் இருக்கோம்
பரவால்ல பரவால்ல அது இன்னமும் மகிழ்ச்சிக்கு அவங்க கூட தொடர்புல இருக்கிறது இருதய மருத்துவரா ஒருத்தங்க இருக்காங்க ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாய்ண்ட்டு ஆபரேஷன் இருக்குல்ல அது படிச்சிருக்காங்க பரவால இத கேக்க சந்தோசமா இருக்கு இந்த மாரி வேற வேற துறையில இருந்தா நமக்கு உன்னும் ஆர்வம இருக்கும் அவங்க கூட பேசுறதலா வைக்கிறதுல்ல தெரிஞ்சுக்கலா நம்ம எதுனாலும் பயப்படாம கேக்கலாம் நமக்கு ஏதா சந்தேகம்னாலு நம்ம கேக்கலா உரிமையா அவங்க கேட்டாங்க நம்ம பயோ இல்லாம பேசுறக்கு நமக்கு இருக்குள்ள கண்டிப்பா பிசியோதரபியா ஒரு வாட்டி ஒருத்து படிச்சிருக்காங்க நீ கால ஒரு வாட்டி விழுந்து அடி பட்டிருச்சு அவங்க நல்ல எனக்கு வந்து இது சொன்னாங்க இப்படி பண்ணுங்க அப்படி போங்க அப்படி ஆலோசனைையிலே கொடுக்கங்க ஏன்னா மருத்துவர்ட்ட பேசவே நம்ம பயந்துகிட்டு தானே நம்ம மருத்துவமனைக்கு போறதே இல்ல அங்க போனா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாரி பரவால்ல அங்க இதுனா மனசு விட்டு பேசலாம் நமக்கு எதாவதுன்னா அதுக்கான தீர்வும் நம்ம அங்க குடுத்துருவாங்க இது இதப் பண்ணுங்க அப்படின்னுட்டு கண்டிப்பா பாத்தீங்ன்னா நா வந்து பாத்தீங்க அப்டினா
கொரோனா நேரம் வேர எ பையன் கூட விளையாடிட்டு இருக்கும் போது காலு வழுக்கி அப்படியே விழுந்து கப் பெருசா வீங்கிடுச்சு அவர் சொல்ல டேரெக்
கரக்ஷன்ஸ்ல தா நானே செல்ஃபா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே ஒரு ஒரு வாரத்துலயே நல்லா வீக்க கம்மிய ஆகி வலி எல்லா கம்மியாயிடுச்ச போக முடியாத நேரம் ஆமா ஆமா பரவாயில்ல பயப்படாத ஒண்ணு ஆகாது எலும்பு முறிவு ஆகல நல்ல சுணக்கு மாரி இதுவே இருக்கு பெருசா நீங்கி அத அதான் சுளுக்கு நல்லா இதுவாகவு பெரிதா வந்து வீக்க வத்த வத்த நான் இது வ சரியாருக்கு
கண்டிப்பா அவ இல்லனா என்னால என்ன பண்ணிருக்க முடியும்ன்னனு தெரியலப்ப
பரவாயில்ல பரவாயல விளையாட்டுத்துறை அந்த மாரி யாராவது இருக்காங்களா விளையாட்டுத்துறையில அத்லெட்டிக் ஆமா இருக்காங்க ஆனா பெருசா பிடி டீச்சர் யாரு இல்லை
பிரைவேட்டா வச்சிருக்கு
வச்சிருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல அது அவங்க அந்த ஆர்வம் இருக்கறனால அவங்க இது மாரி வச்சுருப்பாங்க வகுப்பு மாரி வச்சு நடத்துவாங்க இப்ப அந்த பசங்களுக்கு சிலம்பம் அந்த மாரி கத்துக்கலா ஆர்வம் இருக்கா உங்க பசங்க உங்களுக்கு சிலம்பமாக போனங்க அந்த பள்ளியில தா அந்த வகுப்பு எடுத்தாங்க அதோட சேரி கராத்தையில வந்து பரிசு வாங்கிருக்காங்க ரெண்டு வாட்டி பரவாயில்ல பரவாயில்ல
அவ்வளோதா
அந்த சிலமம் அந்த நாட்டுப்புற கலைகங்கள்ல எல்லா ஆர்வம் இல்ல என் பசங்களுக்கு
ஆனா நல்லா பண்ணுவாரு பட் பேசிக் மட்டும் கத்துருக்காரு
பரவாயில்ல எங்க எங்கக்கு ஆர்வம் இல்ல இப்போ தா அவங்களுக்கு அந்த ப விழிப்புணர்வு இல்ல அந்த இதை பத்தி அத பாக்கவு இல்லேயே அதனால அவங்களுக்கு அதனால ஆர்வம் இல்லை நம்ம சொல்லி் கொடுத்தோனா அவங்க செய்வாங்க எல்லா இடத்துக்கு போணோ அது வந்து மித்தவங்க சொல்லி் கொடுக்கற மாரி கத்துக்கணு இல்ல ஆமா
இன்னொன்னு வந்து நம்மளுக்கு அந்த பொழுதுபோக்கு மாரி ஒன்னு கத்துக்கலா ஒரு உடல் பயிற்சி மாரியு இருக்கு இந்த மாரி நாலு விஷயமா அப்பறோ
பிரெயினுக்கு நல்லது தொலைக்காட்சியில இருந்து போற மாரியு இருக்கு அது ரொம்ப தொலைக்காட்சி பாத்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இப்ப இருக்க சம்பவ எல்லா அப்டிதா இருக்காங்க எல்லா குழந்தைகளு தொலைக்காட்சி முன்னாடி மட்டும்தா உட்காந்துருக்காங்க ஆனா பள்ளி கல்லூரிகள்ல பள்ளியிலே சொல்லிட்றாங்க ஆசிரியர் தொலைக்காட்சி பக்கத்துல ஒக்கார விடாதீங்க பாக்கவே விடாதீங்க ஒரு மணி நேரம்னாலு விடாதீங்கிற மாரிதா சொல்றாங்க ஏனா அவுங்ளுக்கு அதுல இதுவாகு வெளியே போய் விளாட சொ சொல்லுங்க ஒரு மணிநேரொ வெளியே குடுங்க வெளியே வெளாட சொல்லுங்க ஓடியாடி வேர் வர்ற மாரி வெளாட சொல்லுங்க அப்டிங்கிற
இப்ப பாத்தீங்கனா ஏ பையனுக்கு காலேயல எழுந்துப்பாரு பள்ளிக்கு கெளம்புறது கரெக்டா இருக்கு பள்ளி போயிட்டு வந்த ஒடனே ஒரு அர மணி நேரொ டைம் இருக்
இருக்கும்
அப்ப அதுக்குள்ளார கிளாஸ் அனுப்பிட்டு ஏழு மணி வந்த ஒன்னே ஹோம் ஒர்க் எழுதுவாரு சாப்ட
அதுக்குல் தூங்கிடுவாரு அப்ப தொலைக்கட்சி பாக்கற நேரேமே கிடயாது அச்சு நாளைக்கு வெளாடறது நேரமு இருக்காது அர மணி நேரொ விடுவாங்அந்த நேரத்துக்குஅத டிக்கெட் க்ளாஸ் ஆ அதனால அவங்களுக்கு அது இதுவாயிடு பரவால்ல பரவால்ல வந்த ஒடனே கொஞ்சு வீட்டு பாடோ எழுதுவாரு பரவால்ல அது எல்தர்க்கே கர ஆ லீவு கெடையாது அவருக்கு சரி வாரத்துல ஒரு நாள் தா தொலைக்காட்சி சனிக்கெழம மட்டுந்தா அவுங்க ஞாயித்துக்கெழமையு செஸ் கிளாஸ் போய்டுவாரு ஒரு அர மணி நேரோ அர நாள் தா இருக்கு ஆமா அப்படி தா எங்க வீட்லையு பசங்க அப்படிதா பாப்பாங்க சனி ஞாயர் மட்டு அந்த எதாவது நம்ம குடும்பத்தோடு பாக்குற நிகழ்ச்சி மாரி இருந்தா போட்டு விடுவோ இல்லென்னா அதுவு போட்டு விட மாட்டோ நாங்க
கண்டிப்பா ஏன்னா வந்து கண்ணுதா ரொம்ப முக்கியோ இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு அஞ்சு மணிக்கு வந்தாங்கன்னா ஏழு மணி வரைக்கு அந்த டி விய பாக்குறது டெய்லி வந்து ரெண்டு மணி நேரோ பாக்குறாங்க கண்ணு கெட்டு
போயிடுது அவங்களுக்கு ஆமா அது என்னவோ உண்ம தா இருக்கு ஒரு ரெவெரெசிங்காவு இருக்கு பரவால்ல நா நா பள்ளி படிக்கும் போது அப்படிதா நாங்க போயிட்டு பள்ளி எல்லா முடிச்சுட்டு வந்தோனா உட்காந்து டி வி பாக்குறது அந்த மாதிரிதா பாக்குறோ தொலைக்காட்சி இல்லாட்டி இருக்க முடியாது ஏன்னா அப்போதைக்கு நமக்கு பொழுதுபோக்கு கம்மியா இருக்கு டி வி பாக்கவு அத இல்லாட்டி வெளியே போய் நண்பர்களோட வெளையாட போயிருவோ அது போயிட்டாவோ நம்ம வரக்கு ஏழு மணி எட்டு மணி ஆயிடு அதுக்கப்புறோ நம்ம வீட்டு படம் பண்ணி தூங்கிருவோ இந்த மாதிரி போகு முக்காவாசி எனக்கு அதேதா எனக்கு வந்த ஒடனே வந்து பஸ்டு வீட்டு படோ முடிச்சிடுவே நானு அப்புறோ ஆறு மணில இருந்து ஏழு மணிக்கு விளையாடுறது ஆமா அப்ப நிறைய பேர் இருந்தாங்க நம்ம தெருலேயே நெறைய பேர் பக்கத்து வீடு எதுத்த வீடுனு நெறைய பே இருந்தாவு நமக்கு பொழுதுபோக்கு நல்லாவே போச்சு அவங்க கூட
இப்பெல்லா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கனு கூட தெரியறதுல அந்த
நம்ம நம்பி விடுற கலவு இல்ல சம சமுதாயோ அந்த அளவுக்கு மாறிருச்சு நம்ம வெளி வெளியில் நா போய் வெளையாண்டுட்டு வர வரைக்கு எங்க அம்மா தேடவே மாட்டாங்க எட்டு மணி ஆனாலு இப்ப நம்ம அர மணி நேரோ கூட நம்ம பாப்பாவ வெளியே விட முடியாது நின்னுட்டே இரு இருக்க வேண்டியதா இப்ப பாப்பா கூட அதா நின்னுக்கிட்டே இரு க்கணு நம்ம அரை மணி நேரோ கூட நின்னுட்டே இருக்கணு பாப்பா விட்டு பாத்துக்கிட்டே இருக் இருக்கனு இருக்காங்களா எங்க வெளாடுறாங்க அப்படின்ட்டு அது ரொம்ப வருத்தமா இருக்குது இப்ப இருக்கறக்கு அவங்க அத அனுபவிக்காம இருக்கிறதுனால அந்த இது நினைவுகள் நமக்கு இப்போ நெனச்சாலுமே அதெல்லா சந்தோஷமா இருக்குல்ல நம்ம அந்த விளையாட்டு பருவோ கள் இதெல்லா அதெல்லா அவங்களுக்கு கெடைக்கறத இல்ல
கண்டிப்பா அதனாலதா இந்த வகுப்பே போட்டது அவனுக்கு அந்த மாரி ஒரு நினைவு வந்துர கூடாது யாரு இல்ல வெளையாடுறது துக்கு யாருமே இல்ல இங்க இங்க யாருமே கெடையாது
இல்ல நகர்புறத்தில அப்படி தா இருக்காங்க பக்கத்து துல இருக்கவங்க பேசுறது வெக்கிறது யாரு பேசுறது இல்ல அதனால ஊரு நீங்க நாட்டுப்புற கிராமத்துல எல்லா போயிட்டீங்கன்னா அத்தை மாமா அப்படின்னு உரிமையாதா கூப்பிடுவாங்க இங்க நம்ம அப்டி கூப்பிட முடியாது இல்ல இல்ல பக்கத்து வீட்டுக்கா லியு அவங்க உரிமையா தானே கூப்பிடுவாங்கன்னு சொல்ற அத்த அத்த மாமா அப்படின்ட்டு இப்ப நம்ம நகரத்துல இருக்கறனால அப்படி பக்கத்து வீட்டுல போய் அத்தேனு கூப்பிட்டோனா அவங்க ஒரு மாரி பாப்பாங்க அப்படி கூப்பிட முடியாது இதுல அந்த மாரி சொல்றே ஒரு வரதுல்ல வந்தாலு அவுங்க அவ்வளோ ஈடுபாடா பேச மாட்டாங்க பாத்தோன்னே சிரிச்சுட்டு போறது அந்த மாரிதா போயிருவாங்க ஆமா நம்ம அது கொஞ்சோ இந்த நகரத்துல இருக்கவு நமக் கு வருத்தமா தா இருக்கு அது ஆ அங்க நண்பர்கள் கெறப் பாங்க நெறைய நண்பர்கள் இருக்கும் போது அவுங்களுக்கு ஒரு ஒரு தோணல் நல்லாருக்கு
நாளும் கடந்து போகு
நேரமு கடந்து போகு ஏதோ புது விஷய கத்துக்கிட்ட மாரியு இருக்கு ஆமா ரொம்ப மகிழ்ச்சியாவு இருக்கு ஒரு பைய இருக்கறனால அப்டி இருக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு பேர் நறையா சித்தி பசங்க அப்பெல்லா கூட்டுக் குடும்பமா இருந்தோ இப்ப அந்த மாரி இல்லேல்ல நம்ம தனியா இருக்கவு அது சரியா அதா பெரிய இதுவா இருக்கு
அவனுக்கு இரண்டு வருடம்தான் அவனுக்கு இரண்டு வருடந்தா அவனுக்கு ஃப்ரீயா இருக்க முடியு இப்ப எட்டா எட்டு ஒன்பது மட்டுந்தா
ஆமா பத்தாம் வகுப்புலா வந்துட்டா இதுவாயிடு
பத்தாம் வகுப்புக்கு அப்புறோ ஒரு இது இருக்கு ம் ஆமா காலேஜ் போட்லான் தா இருக்கோ பத் பத்தாவது முடிச்ச ஒடனேவே
பத்து முடிச்சோன்னேயா ஓ செரி செரி பரவாயில்ல
இப்டிதா நம்மளுக்கு வந்து படிப்ப விட இதுதானே முக்கிய ஸ்கில்ஸ் தானே முக்கிய நம்மளுக்கு
ஆமா அது வேணா உண்மதா பரவாயில்ல அவுங்க அந்த துறையில ஈடுபாடு பண்ணி அப்புற அடுத்தடுத்து போய்ட்டாங்கன்னா அப்புற அவுங்க பாத்து ப்பாங்க ஒரு இது கத்துக்கற வரைக்குந்தான அப்புற அவங்களுக்கே நறைய தோணல் வந்துரு நண்பர்கள் பேசுறத வக்கிறத வச்சு அவுங்க இதுவாயிடுவாங்க ஆமா செரி தோழி நன்றி